நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லா ர்க்கீங்ளா
நல்லார்க்கே வேல தேடி போனதா சொன்னீங்ளே என்னாச்சு உங்களோட அனுபவம் லா எப்டி ஈந்ததின்னக்கி
ம் வேலை தேடி போனது வந்து எனக்கு நா வந்து வீட்ல இருக்குறதுனால பச பசங்களையு பாக்கணு அதனால வீட்லருந்து ஏதாவது வேல கெடச்சா நல்லாருக்கு அது மாதிரி தா இப்பதக்கி விருப்ப பட்டுட்ருக்க
ஓ சரிங்க ஆனா வந்துட்டு பெண்கள் வந்துட்டு ஒரு எடத்துக்கு வேலக்கி போறதுங்க போது திருமணத்துக்கு முன்னாடி வேற விதமான நம்ம பிரச்சன எல்லா சமாளிக்கிறோ இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வேலக்கி போறப்ப பாருங்களே அந்த எடத்துல போனோம்னா காலையில ஒன்பது மணிக்கெல்லா வர சொல்லுவாங்க நைட்டு அது கூட பரவால்லன்னு போயிட்டா நைட்டு ஒம்பது மணிக்கு விட்றாங்க அங்கெர்ந்து நம்ம வர்றதுக்கு பஸ் போய் இருக்க மாட்டேது கிராமமா ருக்கு பஸ் புடிச்சு வர பத் பத்தர மணி ஆயிடுதில்ல
ஆமா கண்டிப்பா இப்
சொல்லுங்க
இப்ப எல்லா எடத்துலயுமே பாத்தீங்னா பன்னெண்டு மணி நேரோ ஆ வேலை கணக்கீடு அது மாதிரி ஒரு அ முறையை கைப்பற்றா பின்பற்றாங்க
சரியா சொன்னீங்க எட்டு மணி நேரம்தா வேலைன்னு இருக்கு ஆனா வந்துட்டு பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்கிறாங்க நம்ம வந்துட்டு பெண்கள் இரவு எப் எப்படி போவாங்கங்கறத பெண்கள் இரவுல எப்டி எப்படி வீட்டுக்கு போவாங்க அதை பத்தி எல்லா சிந்திக்காம லேட்டா தா விட்றாங்க அதுவுலாம ஒரு கழிப்பறை வசதி கூட இருக்க மாட்டதில்ல நம்ம போற இடங்கள்ல அந்த மாதிரி சூழ்நிலை கள நீங்க அனுபவிச்சிருக்கீங்ளா
நா அனுபவச்சிருக்கே நா போற எடத்துல வந்து முக்கியமா பெண்களா இருக்கறதுனால நம்மளோட அ பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவ குடுப்பே பாதுகாப்பு நீங்க சொல்ற மாரி கழிப்பிட வசதி அ அடுத்தது பாத்தீங்னா உண உணவு இடைவேளை ஒரு ஒரு மணி நேரமாவது நம்மளுக்கு உணவு இடைவேளை கிடைக்கணு தொடர்ச்சி தொடர்ந்து இயந்திரம் போல வேல பாக்குறதுனால நம்பளுக்கு மன உளை ச்சல் தா அதிகமாகு
ரொம்ப சரியா சொன்னீங்க நா வந்துட்டு முன்னாடி ஒரு எடத்துல வேல பாத்த ஒரு பள்ளிலதா வேல பாத்த அங்க என்னன் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மதிய உணவு இடைவேளை இருக்குல அப்ப குழந்தைங்கள பாத்துக்கறதுக்குன்னு அந்த நேரத்துலயு நம்மதா ஏனா சின்ன கொழந்தைங்களா இருக்காங்களா நம்பதா பாத்துக்கணு நமக்கு சாப்பறதுக்கான நேரம்னு எதுவு கெடையாது அந்த நேரத்துல வேற யாரையு டியூட்டிக்கு போட மாட்டாங்க நம்ம அங்கயே உக்காந்து பறந்து பறந்து சாப்டுட்டு கொழந்தைங்களையு பாத்துக்கணு
ஆமா நீங்க சொல்றது சரிதா ஆனா பள்ளிக்கூட இது மாரி சார்ந்த எடங்கள்ல நம்ம வேலைக்கு போனோ அப்டின்னா ஆ நம்பள நம்பி ஒரு பொறுப்ப குடுக்குறாங்கன்னா நம்பதா கொஞ்சோ கவனமா இருக்கணு ஏதா சின்ன புள்ளைங்களா இருக்காங்கள அதனாலயே நம்ம கொஞ்சோ கவனமாவு பொறுப்பாவு இர் இருந்து வேல பாக்கறதா அங்க நம்ப வேல பாக்கறதோட வேலைக்கி ரொம்ப அ சிறந்த பணியா இருக்குனு நா நனைக்கறே மத்த எடங்கள விட
சின்ன கொழந்தைங்கங்க மோது அங்க வந்துட்டு குழந்தைங்களுக்கு படி ப்ப தாண்டி பாதுகாப்புதா ரொம்பவே முக்கியமா இருக்கு ஏனா உணவு வேளையிலதா பிள்ளைங்க விளையாடுறன்னு பெஞ்சு மேல ஏறி உழுந்துடுவாங்க ஏதாவது அடிபட்டுடு அப்பல்லா வந்துட்டு பெ பெற்றவுங்களுக்கு பதில் சொல்றத தாண்டி நமக்கே மனசு கஷ்டமாயிடுல அதனால ரொம்ப கவனமா பாத்து க்குணு
ஆமா அடுத்து வேற தொழிற்சாலைகள் இது மாரி எடங்களுக்கு நீங்க வேலைக்கு போயிருக்கீங்ளா
நா வந்து ஒரு ஒரு தனியார் விற்பனை நிலையத்துக்கு போன ஆனா நா ஒரு இரண்டு நா ட்கள் தா போன அதுவே எனக்கு கொஞ்சோ விருப்பம் இல்லாத மாரி ஆயிடு என்ன காரணோன்னு பாத்தீங்கன்னா அந்த கடையில வந்துட்டு ஒரு தங்கநகை விற்பனைதா அங்க வந்து‌ எ இரண்டு வருடங்களுக்கு மேலா வேல பாக்குறவங்களுக்கு மட்டுந்தா உக்காரவே வந்துட்டு சேர் குடுப்பாங்க புதுசா போறவங்கல்லா எப்டின் பாத்தீங்கன்னா இந்த வரவேற்பரை என்ட்ரன்ஸ் இருக்குல்ல அந்த எடத்துகிட்ட நிக்கணு அப்டி இல்லனா மக்கள் வந்து பொருட்கள பாப்பாங்கல்ல அதுக்கு பக்கத்துல நம்ம நின்னு க்கிட்டே தா இருக்கனு காலையில போறீங்கன்னா இரவு வரைக்கு நம்ப உக்கார கூட கூடாதுங்கறதுல அவுங்க ரொம்ப கண்டிஷனா இருப்பாங்க அதையு தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான்கு முறைக்கு மேல கழிப்பறை செல்ல கூடாதுங்கதையு ஒரு சட்டமே அந்த எடத்துல வ ச்சிருந்தாங்க அது எனக்கு சு ஒற்று வராது மாரி இருந்துச்சு
நீங்க சொல்றது சரிதா பாக்குற வேல வந்து நம்பளுக்கு பிடிச்ச மாரி இருந்தா மட்டுதா நம்பளாலயு வேல பாக்க முடியு நமக்கு வந்து அந்த வேலையிலயு ஒரு ஈடுபாடு வரு இல்லைன்னா நம்பள நம்பி ஒரு பொறுப்ப குடுக்குறவுங்களுக்கு நம்பளால நஷ்டோ தான ஏற் படு
ஆமா ஆனா வேலைன்னு இருந்தா பலரு இந்த சூழ்நிலகளை அனுபவிச்சுதா வந்துட்டு கடந்து வந்துட்ரு க்காங்க ஒவ்வொரு நாளு குடும்ப சூழ்நிலைகளுக்காக அத நா தவறா சொல்லல ஆனா நம்ப வந்துட்டு படிச்சுட்டு ஒரு படிச்ச படிப்புக்கான வேலைக்கு நம்ம போகணுனா நம்ப ஒரு நகர்ப் புறத்துல இருந்த இருக்கணுன்னு நா நனைக்கிற நம்ம கிராமத்துல பொறந்ததுனாலயோ என்னமோ ம் எல்லா ஒண்ணுங்குற மாதிரி ஒரு நல்ல வேலையே கெடைக்க மாட்டது இல்லையா இங்கல்லா
ஆமா நம்ம படிச்ச படிப்புக்கு ஏத்த வேல கெடைக்காது அ அதற்கு மாறா பாத்தீங்கன்னா சம்பள அதிகமா கெடைக்கிற வேலைய பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நம்ம படிப்புக் கீழ உள்ளவங்க எல்லாருமே சராசரியா பாக்குற வேலைய தா நம்ம பாக்குற மாரி ஆகு ஆ இருந்தாலு பொருளாதார அப்டிங்குறப்ப நம்ம படிப்பு தகுதி இதெல்லா நம்ம வந்து நம்ம அத ஒரு பொருட்டா நம்ம மதிக்க கூடாது அப்டிங்கிற மாரிதா எனக்கு தோணுது
ஆமா நம்ப குடும்ப சூழ்நிலைகள் அதா தள்ளிடுது இருந்தாலு நம்ம மனசு விருப்பம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நம்ப இவ்வளோ படிச்சிரு க்கோ அதுக்கான வேல இருந்தா நம்ம ஏற்கனவே சொன்னது போல நகர்புறத்த நோக்கி நகர்ந்துட்டோனு வச்சுங்ளே அங்க வந்துட்டு ஒரு ரெண்டு டிகிரி படிச்சவங்க அங்க உள்ளவங்க அது தகுந்தமான ஒரு நிறுவனத்துல வேல பாப்பாங்க அவுங்க மாச நாப்பதாயிர கிட்ட சம்பளம் வாங்குவாங்க நம்ப பாத்தீங்கன்னா அதிகபட்சமா இங்கைலா சிறிய நகரங்கள்லைலா பாருங்களே பெரும்பாலு விற்பனை நிலையங்கள் அப்டிதா இல்லன்னா ஏதாவது ஒரு தனியார் வங்கிகள்ல கணக்கு எழுதுற வேல அங்கெல்லா போனா மாச பன்னெண்டாயிரத்த தாண்டி வாங்க முடியல இல்லையா
கண்டிப்பா பன்னெண்டாயிரமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆ பிடித்தம் தொகை இதெல்லா போகதா நம்மளுக்கு கையில கெடைக்கு இந்த பன்னெண்டாயிர வந்து இப்ப இருக்குற சூழ்நிலையில ஆ பஸ் போக்குவரத்துக்கு உள்ளது இல்லன்னா நம்ப ஆ டூ வீலர் வச்சிருந்தோம்னா அதுக்கு பெட் ரோல் போடுற செலவு இதெல்லாமே போக கட்டுப்படி ஆகுறது பாத்தீங்கன்னா கையில நிக்கிறது ஒரு ஆறாயிர தா நம்மளுக்கு கைக்கு வரு
அத விட பெண்களுங்கம் போது வெளிப்படையா பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு வாரத்துல ஆறு நாட்கள் வேலைக்கு போறோம்னா ஆறு விதமான உடைகள் எடுத்தோம்னா அதுலயு பாதி காசு போயிடுது இல்லையா அதான உண்ம
கண்டிப்பா உடைகள் மட்டுமா நம்பளுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது க்கு நம்பளுக்கு செலவுக்கு காசு வேணு அ தினமும் போயிட்டு வரதுக்கு போக்குவரத்து செலவுனு அதுக்கு தனியா ஒரு அ பணம் நம்ப வச்சுக்க வேண்டியதா இருக்குல்ல
ரொம்ப சரியா சொன்னீங்க இது எல்லா சூழ்நிலையு கடந்துதா நம்ப திருமணத்திற்கு முன்னாடி கூட வேல பாத்துட்ட ஆனா நமக்குனு ஒரு குடும்பம் கொழந்தைன்னு வந்துட்டா நம்ப அப்ப எதெல்லா அலட்சியமா நெனச்சு வேண்டான்னு சொன்னோமோ இப்ப அது கெடச்சா கூட போதுங்குற நெலமைக்கு தள்ளப்படுறோம்ல நம்பளயே அறியாம
கண்டிப்பா எந்த விஷயங்கல்லா நம்ப ஆ வேணும்னு நெனச்சு நம்ப ரொம்ப இ இருந்துருப்போ நம்பளுக்கு கெடச்சிருக்கு செல விஷயங்கள் அத வந்து நம்ப வேண்டா அப்டின்னு ஒதுக்கி இருப்போ ஆனா இப்ப அந்த விஷயங்களல்லா கெடைக்காதா அப்டின்னு ஏங்குற மாதிரி ஒரு சூழல் வந்து இப்ப நம்ப நிலைமையில இருக் பொருளாதார நெலமை
சரியா சொன்னீங்க ஒரு பன்ணென்டாயிரோ சம்பளத்துக்கு போறதுக்கே நா தயாரா இருந்தாலு இப்ப நா வேலைக்கு போறங்கம் போது என கொழந்தைய யார்ட்ட விட்டுட்டு போறது யாரு பாத்துப்பாங்க நம்ப வர்ற வரைக் க்கு அவுங்ளுக்கு யாரு உணவு குடுப்பாங்க இந்த மாதிரி கேள்விகள் தா என்ன வந்துட்டு நேரடியா ஒரு இடத்துக் கு வேலக்கு போறதுக்கான சூழல்கள முற்றிலுமே எனக்கு இல்லாம ஆக்கிட்டுன்னு நெனைக்கிறே
ஆமா நீங்க சொல்றது சரிதா ஆனா அதே நேரோ வந்து நம்பளுக்கு அந்த காலைல பத் து மணில இருந்து ஒரு ஆறு மணி வரைக்கு வேலக்கு போற எடமா இருந்தாலூ ஆ பள்ளிக்கூட சார்ந்த நிறுவனங்கள் மட்டுந்தா நம்மளுக்கு கை குடுக்கு மத்த எடங்கள்ல வந்து நம்ப இந்த ஒரு வாய்ப்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது அவுங்ககிட்ட
நிச்சயமா சரியா சொன்னீங்க நானுமே வந்துட்டு ஒரு இப்ப வந்து என்னுடைய குழந்தை படிக்கிற பள்ளியிலயே வந்துட்டு ஏற்கனவே எனக்கு வந்துட்டு கல்வித்துறைல அனுபவ இருக்கறதுனால அவுங்க கூப்ட்டாங்க என் நல்ல ஒரு சம்பளமு தரன்னு தா சொன்னாங்க இருந்தாலுமே என்னனா அங்க வந்து அவுங்க போட்ட கண்டிஷன் வந்து அது சரியானதுதா ஏ ஏனன்னா நீங்க கொழந்தைய பாக்க கூடாது நீங்க அந்த கொழந்தையோட அம்மா மாதிரி காமிக் ச்சுக்க கூடாதுங்கற கண்டிஷன்ல்லா போட்டுட்டாங்க அங்க இப்ப என்ன ஆச்சுன்னா என்னோட கொழந்தை சிறிய கொழந்தையா இருக்கறதுனால அவுங்களுக்கு அஞ் வாரத்துல அஞ்சி நாள் தா ஸ்கூல் இருக்கு யூ கே ஜி பசங்களுக்குல்லா மூன்ற மணிக்கெல்லா விட்டுடுவாங்க ஆனா நா டீச்சரா இருக்கு போது அஞ்சு மணி வரைக்கு பள்ளில வேல பாக்கணு அந்த நேரத்துல என் கொழந்தங்க எ கூடையு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்பிடி சூழல்னால நா போக முடியாத நெலம ஏற்பட்டுட்டு
ஆமா அது வந்து உங்களுக்கு நீங்க சொல்ற சூழ்நிலை வந்து ஒத்து வராத ஒன்று தா இருந்தாலு நீங்க வேற எடங்கள்ல முயற்சி பண்ணி பாக்கலா இப்ப நீங்க வந்து பள்ளிக்கு போறீங்க அப்டின்னாலூ ஒங்க கொழந்தைக்கு வந்து நீங்க கூடயே இருந்து பழக்கப்படுத்திட்டீங்கனா எதோ ஒரு காரணத்னால நீங்க வேலய விட வேண்டிய சூழ்நிலையோ இல்ல ஆ பள்ளிக்கு வர முடியாத சூழ்நிலையோ உங்களுக்கு வரம் போது அப்போ உங்க புள்ள வந்து தனியா செல்றதுக்கு அவனுக்கு ஒரு பக்குவொ வராது எப்பயுமே அம்மா கூட இருந்தாங்க அம்மா கூடவே இருப்பாங்கங்கிற ஒரு தைரியத்திலே அவ இருப்பா மனநெலமையு அதே நெலமைல இருக்கு அது வந்து கொஞ்சொ தவிர்த்துக்கிறது நல்லதுதா நீங்க
நீங்க சொன்னதுதா என்னோட வீட்லயுமே என்னோட கணவரோட ஆலோசனையாவு இருந்தது ஒன்னோட பிள்ளை இருக்கிற எடத்துல நீ இருக்க கூடாது இரண்டு பேரு ஒரே எடத்துல இருக்க கூடாது அது தவறான ஒரு விஷயமாயிடு ஏனா அவ தப்பு செஞ்சானா ஸ்கூல்ல டீச்சருங்களு கண்டிக்கிறதுக்கு யோசிப்பாங்க அதே மாதிரி திரி அவுங்க அடிச்சிட்டாங்னாலு ஒனக்கு மனசு வருத்தமா இருக்கு அதனால ரெண்டு பேரும் ஒரு எடத்துக்கு போ கூடாதுன்னு வீட்லயுமே கண்டிஷன் போட்டுட்டாங்க இப்ப இருக்கிற சூழ்நெலைக்கு நா அதனாலதா வந்துட்டு ஆன்லைன்ல ஏதாது வேலை இருக்குமான்னு தேட ஆரம்பிச்சுட்ட
ஆன்லைன்ல தேடறதை விட நம்ம வீட்ல இருந்தபடி ஏதாவது வேல கெடைக்கு ஒரு மடிக்கணி கூட நம்ப ஏற்பாடு பண்ணி வச்சு வச்சக்கிட்டு நெறைய வேலைகள் ஆ இருக்கு வீட்ல இருந்து செய்ற வேல அது வந்து குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்ந்தா அத தெரிஞ்சி கரெக்டா பண்றாங்க நம் அந்த அளவுக்கு அந்த சொல்லிக் குடுக்கவோ இல்ல அந்த எடத்து கூட்டிட்டு போறதுக்கோ நம்ளுக்கு சரியான ஆள் இல்ல அது மாரி உங்களுக் படிச்சவங்க உங்க கூட படிச்சவங்க யாராவது இது மாரி வீட்ல இருந்து வேல பாக்றாங்க அப்பிடின்னா அவுங்களுக்கு விசாரிங்க விசாரிச்சு அது மாரி ஏதாவது ஒரு தொழில் க்கலா நீங்க
ஆ அந்த மாரி தா நானு யோசிச்சி பண்ணிட்டு இருக்கே ஆனா என்னனா நம்ம நேரடி தொடர்பு உள்ள வேலைகள பாத்துட்டு இந்த மாதிரியான வேலைகள் இங்க போது நமக்கு யார நம்பனு யார நம்ப கூடாது எது உண்ம எது பொயின்னு கண்டறியவே எனக்கு க்கு வந்துட்டு ஆறு மாதம் ஆகிவிட்டது இப்போ வரைக்குமே சரியான வேலய தேர்ந்தெடுத்துறதுலநா தெனறிக்கிட்டுதா இருக்கே ஆனா அதுக்காக சோர்ந்து போகல எப்பிடி இருந்தாலும் இத கத்துக்கணும் அப்பிடிங்கறத ஒரு முடிவோடதான் நானுமே நறைய பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்குன்னு ஒரு ரெசியூம் எல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தரக்கூடிய வலைதளங்கள் இருக்குல்ல அதுல எல்லாம் நான் பதிவு பண்ணி வச்சிருக்கே
கண்டிப்பா நீங்க இந்த வீட்ல இருந்து வேலையை வாங்கி தர அப்பிடின்னு சொல்லி நறைய பேரு பண மோசடியில எல்லாம் ஈடுபடுறாங்கன்னு நான் சமூக வலைதளங்கல்லாம் பாத்திருக்கேன் அதுலயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க இருங்க
ரொம்ப சரியா சொன்னீங்க ஏதாவது ஒரு ஒரு ஆமா ஒரு வேலைன்னு விளம்பரம் பண்றாங்க தொடர்பு கொண்டோம்னா எடுத்த உடனே ஐநூறு ரூபா முன்பணம் குடுங்க முன்னூறு ரூபா முன்பணம் குடுங்க இது சாதாரண விஷயம் தானேன்னு சொல்றாங்க ஆனா அவங்க இந்த மாறி பத்து பேருட்ட ஆயிரம் ரூபா வாங்கினாங்கன்னா முடிஞ்சு போயிருச்சுல்ல அதனால நா பயந்துகிட்டு பணம் கட்டணும்னு சொல்ற எந்த வேலையுமே இப்பல்லாம் தயக்கத்தலேயே நா பண்றதே கிடையாது ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த பணம் கட்டினாதான் நீங்க மீட்டிங்கே அட்டன் பண்ண முடியும் அப்பதான் என்ன வேலன்னே சொல்லுவோன்னு சொல்றாங்க இத எப்படி நம்ம நம்ப முடியும்
கண்டிப்பா இந்த அ இந்த மனைகள் எல்லாம் விற்பனை பண்ற பிரிவுகள் இருக்கு இல்லையா அத வந்து வீட்ல இருந்து ஃபோன் பண்ணி கஸ்டமர்ட்ட பேசுறது அது மாதிரி எல்லாம் கூட இருக்கு ஆனா நம்பிக்கையான ஆட்கள் மூலமா நம்ம வேலையில சேர்றது ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் சம்பளம் வரதுக்கு ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேல பாத்திருப்போம் அதற்கான ஒரு பணம் சம்பளம் கிடைக்கல அப்படின்னா அது நம்மளுக்கு தானே ரொம்ப கஷ்டமா இருக்கும்
நிச்சயமா நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் நானும் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் உங்களுக்கும் வேல கிடைச்சா சொல்லுங்க
ம் கண்டிப்பா சொல்றேன் பிறகு பேசுவோம் தோழி